கேக்குதுங்களா? ஹலோ
ஹலோ கேக்குது உனக்கு கேக்குதா
ஆ கேக்குது
ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா துணியல்லா ஊற வச்சிட்டு இருக்கேன் துவைக்கலான்னு
ஓ அப்டியா சேர் சேரி என்ன என்ன ப்ரேக்பாஸ்ட்டு
ம் தோச
ஆ
நீங்க
அப்றோ என்ன பண்ணிட்டு இருக்கான்
யாரு
பையந்தா
பொண்ணு
பொண்ணு சாரி பொண்ணு உஹ
டிவி பார்த்துட்டு இருக்காங்க சாப்பறாங்க லேட்டாதா எந்திரிச்சாங்க சாப்ட்டுட்டு இருக்காங்க
சேரி ஓகே ஓகே ஓகே ம் அப்பறோ நீதா சொல்ணு
நா என்ன சொல்றது அப்பறோ என்ன நீங்க என்ன சாப்ட்டீங்க
நான் வந்து இன்னிக்கு கோஸ் பொரியல் ர ஒயிட் ரைஸ்சு தேங்கா சாதோ
ஓ
அப்பறோ வந்து நைட் வந்து குருமா வச்சிருந்தேன் பரோட்டாக்கு. பரோட்டா மட்டும் ஒண்ணு இருந்துச்சு சேரி அவனுக்கு ஆ லைட் ஃபீவரா இருந்துச்சா கொஞ்சோ கோல்டா இருந்துச்சா அவனுக்கு என்ன சாப்படணு தோனுதோ சாப்பட்டும் அப்டின் சொல்லிவிட்ட தோசைய ஊத்தலான்னு தான் நினச்சுட்டு இருந்தேன் அவன் பரோட்டா கேட் டான் அப்டின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் பரோட்டா அது அது வாங்கிட்டு வந்து வச் வாய்ன்ட்டு வந்து இருக்க இது பண்ணி பண்த்தரவான்னு அந்த மாரி குடுத்தா சாப்பிட்டுக்கிட்டா அப்பறோ மார்னிங்கா அப்பறோ நானும் வந்து தேங்காய் சாப்பிடடுதான் சாப்ட்டேன்
ஓ
ம் மதியான் டிஃபனுக்கு அவனுக்கு தேங்காய் சாதம்மு கோஸ் பொரியலு பட் வந்துட்டு அவன் வந்து எ அவனுக்கு புடிச்சதே இந்த வாரம் ஃபுல்லா போட்டு குடுத்துட்டு இருக்கனா அதனால இன்னிக்கு நா பாவக்கா குழம்பு வச்சிருக்கே அப்டின் சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது மதியான் துக்கு வந்து பாவக்கா குழம்போட சேர்த்து பெனஞ்சி சாப்பாடு போட்டிருக்கே மேல அடுக்கல வந்து ஏ க பாவக்கா வச்சிருக்க அப்டின் சொல்லி தாட்டி விட்டுருக்கே ஆனா வந்து
ஹ
தெரியாது தேங்கா சாதோ வச்சிருக்கே அவனுக்கு புடிச்ச நேத் நைட் சொன்னா தேங்கா சாதோ செஞ்சு கொடு அப்டின்னு சொன்னா அவனுக்கு தெரியாது
அப்புறம் சாப்புடாம வரமாட்டாங்களா
இல்ல இல்ல சாப்ட்டுக்குவா எல்லா ஓபன் பண்ணி வப்பா அதெல்லா ஓப்பன் பண்ணி பாப்பா
ஓ பாவக்கா சாப்ட்டுக்குவாங்களா
சாப்ட மாட்டா புடிக்காது நா வேனுன்னேதா சொன்னே சும்மா நாச்சுக்கு சாய்ஸ் கொடு போனு அப்படின் சொல்லிட்டு சும்மா நாட்டிக்கு சொன்னே என்ன பண்ணுவா அப்படின் சொல்லிட்டு சொன்னே ஒண்ணுமே சொல்ல சேரி காய் வேண்டாமா அப்டின்ன ஆ
எதாவது சொல்லுவாங்க
காய் வேண்டா காய் வேண்டா இல்ல இல்ல கொட் ட்ட முடியாது மேம் முன்னாடிதா சாப்பிட சொல்றாங்க மா எல்லா சாப்பிட சொல்றாங்க நீ ஏம்மா பாவக்கா போட்டே எனக் பிடிக்காதுல்ல அப்டின்னா நீ முடிஞ்சா சாப்டு இல்லாட்டி எடுத்துட்டு வந்துரு அப்படின் சொன்னே
ஆ
அப்படி சொல்லிதா சாட்டி உட்ரது சாருக்கு போன உனே ஓபன் பண்ணும்போது சர்ப்ரைஸா இருக்கு
ம் ஆனா நீங்க தேங்காதா போட்டு விட்ருக்கியா
தேங்காசாதமு கோஸ் பொரியல் மேல
ஓ ஓகே ஓகே ஆனா நீ வந்து பாவக்கான்னு சொல்லி பொய் சொல்லியிருக்க
ஆமா ஆமா ஆனா பாவக்காவே நா செய்யல நா பாவக்காவே வாங்கல நானு
ஓ ஓகே ஓகே
உம்
உம்
எ அப்புறம்
சொல்லுங்க ம்
ம் சொல்லுங்க துணி துவைக்கணுமா
ஆமா
உம் ஏய் ஹ
இது அப்பப்போ ஒரு சில நேரத்துல கால் பேசும்போது விட்டு விட்டு கேக்குது உங்களுக்கு அது மாரி நடந்திருக்கா
எனக்கு கேட்டிருக்குது பட் இப்போ கேக்கல இப் போ கரெக்டாதா கேக்குது உங்களோட பேசும்போது இப்போ
எங்கிட்ட பேசுனாலே கரெக்டா தாங்க கேட்கும்
ஆ ஆ
ஹ
உம் அப்புறோ
அப்புறம் நீங்க டிரஸ்லா வாஷ் பண்ணிட்டீங்களா நீங்க டிரஸ் எல்லா வாஷ்
இல்ல இல்ல இருக்குது ஈவினிங் டைத்துல பண்ணிருவே அதுதா நா ஒரே மட்டுக்கு செஞ்சா எல்லா நம்ம ஒரே மட்டுக்கு செஞ்சு டக்கு டக்கு டக்குன்ன முடிச்சடுவோ ஒரு ஆஃப் அன்னவர் இருக்கும்போது எல்லா வேலையு பாத்திரங்கள் ஒவ்வொணு இது பண்ணணு அப்படின் சொல்லிட்டு முடிக்கணு அப்டின் சொல்லி நினைச்
அது நம்மளுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டாவே டக்கு டக்குன்னு வேல முடிஞ்சிரு சோ நம்ம ஆஹா அப்படின் பண்ணா அது இழுத்துகிட்டே இருக்கும் ரொம்ப நேரம்
ஆமா இது வேற வீட்ல வந்து வொய்ட் டைல்ஸா அது வந்துட்டு இது பண்ணும்போது ஆ என்ன சொல்றது அழுக்காய்ருது நல்லா அழுக்காய்ருது முந்தாநேத் துதா தொடச்சுட்டே முந்தா நேத்து வந்து சட்னி ஃபுல்லா ஊத்திட்டாரு அது இது ம் சார்ல இருந்து அப்டியே சாரு சட்னிய ஊத்தி வுட்டாரு முந்தாநேத்து க காம ஈவ்னிங் தொடச்சா முந்தாநேத் து ஈவ்னிங்கு நைட்டே சாப்டும்போது சோ இது பண்ணிட்டாரு நேத்து பரோட்டா குருமா அப்டியே ஃபுல்ல ஊத்தி வுட்டாங்க கையோட கையோட தொடச்சிட்றது தொடச்சுட்டம்னா அது ஒரு இதே இருக்காது ஒரு
செரி ஆ எனக்கு ஒரு டவுட்டு நீங்க வீட்டுக்குள்ளே இன்டீரியர் பண்ணிருக்கீங்ளா ஒங்க வீட்டுக்கு
என்னது
இன்டீரியர் ஒர்க்குன் சொல்லுவாங்கள உள்ள
இன்டீரியர் ஒர்க்குனா இந்த கபோர்ட்ஸா கபோர்ட்ஸா
சீலிங்கு அந்த மாரி கிச்சன்ல
பால் சீலிங் போட்ல கப்போர்ட்ஸ் எல்லா போட்ருக்கே எல்லா கி இதுல கிச்சன்ல அ இதுல பெட்ரூம்ல எல்லாத்துலயு கபோர்ட்ஸ் போட்ருக்கே ஆனா ஏன்டா போட்டே அப்டினு மாடலர் கிச்சன்தா அதா ஏன்டா போட்டேன்ட்ருக்குது ஏனா ஆமா கரப்பாம்பூச்சி ஃபுல்லா கரப்பாம்பூச்சி
ஏ கபோர்ட் போட்டா கரப்பாம்பூச்சி வருமா
ஆமா அது வந்து அடச்ச மார்ருக்குல்ல அடச்ச மாரி இருந்தாவே கரப்பாம்பூச்சி இருக்கு அது எனக்கு ஹிட்டு் மத்த இதெல்லா எதுவுமே செட் ஆகறதில்ல எப்போமே அதுனால நா வந்துட்டு என்ன பண்றது பேங்ளூர் போயிருந்தமா அப்ப வந்து அங்க வந்து ஃபைவ் ருபீஸு ஒரு க்ரீன் கலரு ஷீட் இருக்கு
ஓகே
அதுல வந்துட்டு அந்த இது யூஸ் பண்ண வந்துட்டு
ம்
அந்த இது யூஸ் பண்ண வந்துட்டு எனக்கு போயிரு ஒரு கரப்பாம்பூச்சி கூட இருக்காது அதுவா அது க்கப்ற மறுவடி இப்போ மறுவடி ரொம்ப வந்திருந்தது நா ரொ ரொம்ப நாள் ஆயிருச்சா பேங்ளூர் போயிட்டு அதுக்கப்ற இப்ப மேல போய் வாங்கிட்டு வந்துட்டு வீட வந்து ட்டு ரொம்ப இதா இருந்துச்சு அப்ற எல்லாமே கரப்பாம்பூச்சியா இருந்தது அது வர்ல அது இல்ல அப்றோ அஞ்சு ரூவா பேக்கு தா ஒரு எவ்ளோ ஒரு அம்பத் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கே அப்பற கபோர்ட்ஸ் எல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கெல்லா ஷீட் போட்டு கீழ வந்து நா கரப்பாம்பூச்சி மருந்து போட்ருக்கே இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு கரப்பாம்பூச்சி இல்ல எல்லாட்டி டெய்லியு
கபோர்ட் ஒர்க் பண்ணது ஓ நீங்க கபோர்டு பண்ணது வந்து எப்டி பிளேவுட்டா இல்ல எந்த மாரி இதுல இது
பிளேயுட்டா பிளைவுட்ல இது இதுலதான் பெட்ரூம்ல தான் பிளைவுட் ஆக்சுவலி அவங்க இது என்னது ஆ இது பண்ணாங்கல்ல பில்டிங் கட்டனாங்கல்ல அப்போ வந்து அவங்க வந்து நாங்க பிரீயா செஞ்சு தந்துறோன்ட்டு அந்த அது வேற பிளைவுட் இல்ல நாங்க இது என்ன பெட்ரூமுக்கு செஞ்சிருக்குறதெல்லாம் பிளைவுட்
ஓ கிச்சனுக்கு எந்த மாரி மெட்டீரியல் போட்டிருக்கீங்க
அது என்ன மெட்டீரியல்னு எனக்கு மறந்து போச்சுப்ப இது கன்ஃபார்மா பிளவுட் ஏனா ஆ அம்மா ஆமா அது எதோ கலர் சொல்லிட்டு நாங்க எல்லாத்துக்கும் ப்ரவுன் கலர் தான் ஏனா சோஃபா ப்ரவுன் கலர் இருக்கா இப்ப வந்து எங்கலுக் பிரவுன் கலர்தா ஃபுல்லா செட் சோ வந்து எல்லாமே ப்ரௌனும் ஒரு சாண்டில் கலர் மார அந்த மாரி பெயிண்டிங் அதே மாரி ப்ரௌனு ஏ அழுக்கு புடிச்சா தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்றியா ஆமா அதுவும் ஒரு ரீசன் இல்ல எனக்கு சோபாது செட் டா ஆயிடுச்சா சோஃபா கலர் அது நாங்க வீடு கட்டாதக்கு முன்னாடியே சோஃபா எடுத்துட்டோம் அந்த கலர்ல சோஃபா அப்ப வந்து ஒரு ஒரு ஐ எங்களுக்கு அதனால நாங்க வித்து பிரவுன்னு வித்து இந்த சாண்டல் கலர் சாண்டல் களரு அப்ரோ இருக்கதா செய்து அதுக்கு அப்ப அப்படி பா தின்னா எப்டி இருந்துச்சு தெரியுமா ஒரு அப்ரோ ஊர் போயிட்டு வந்ததா ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்த நல்லா கிளீன் பண்ணி எடுத்த அது என்ன சொல்றது கா கபோர்டு போடுறது ஒரு பெரிய ரிஸ்கா இருக்குது போடுறது ஒரு பெருசா இல்ல அது யூஸ் பண்றப்போ ஓ கேதா பட் வந்து அது கிளீனிங் பண்றதுக்குயன் டா இப்ப கட்ன அப்படின்னு மூணு பேத்துக்கு இது தேவைய ஆமா மூணு பேத்துக்கு இது தேவையா பேசாம ஒன் பிஹெச்வே கட்டியிருக்கலா மாரி இரு தது சி பன்நோண்டு ஒரு பத்துக்கு பத்து பெட்ரூம் ஒரு பத்துக்கு பத்து ஹாலு போது அதுவே கிச்சன் ஒரு எட்டுக் கெட்டு அந்த மரம் கட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாரி தோணுது எனக்கு
இப்போ நீங்க இது வாடுறோ அப்படியும் அது மாரிதான் கரப்பாம்பூச்சா இருக்குதா
ஆஹ் வார்போர்டுல எல்லாம் இல்ல வார்போர்டுலல்லாம் நான் கு்ளோஸ் பண்ணிவிடுவ அஹ க்ளோஸ் பண்ணி வச்சன் ஆமா கிச்சன்ல மட்டுும்்தான் எனக்கு கிச்சன்லயும் பாத்ரூம்லயும் பாத்ரூம்லயே அதே மாதிரி அந்த பொடி போட்டு விட்டதுல இருந்து அது அந்த ஸ்மெல்லுக்கு வர்றதே இல்ல அது போட்டுட்டனே எங்க தெரிச்சுட்டு வரு தெரியுமா பெட்ரூம்ல போட்டுட் ஹாலுக்கு வந்து நைட் நா தூங்கிட்டன்னா ஹால்ல பெட்ரூம்ல எல்லா வந்து இங்கெல்லா செத்து கிடக்கு வந்து அங்கந்து பறந்துட்டு வரு போட்டோனே எனக்கு ரிஃப்ளேக் தெரியு அதே மாதிரி பாத்ரூம்ல போட்டாலு இருந்து எல்லா ஒலிய வெளிய ஓடி உள்ளே இருங்க நல்லா ரிஃப்ளெக்ட் தெரியு ஏ அது ஆக்சோலி எறும்பு பொடின்னுத போட்டிருப்பாங்க மேல அந்த லோகோலே எறும்பு பொடினுத போட்டிருப்பாங்க பட் அது கரபா பூச்சி எனக்கு கேக்குது ஏ வீட்டுக்கு அது மட்டுத கேக்குது அப்டின்னு சொல்லிட்டு அத மட்டுத வாங்கியிருக்கே நானு
ஓகே ஓகே இது எப்புடி ஐலண்டு கிச்சனா இல்லே எந்த மாரி
என்னது
ஐலாண்ட் கிச்சனா
அப்டின்னா
எடையில
பாட்டி இ மாிர போட்டங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல அ நார்மலா இருக்கிற மாரிதா என்ன வந்து அந்த கிச்சன் அந்த சமைக்கிறோல்ல அந்த சமைக்க போது அ சமைக்குறது வந்துட்டு அப்டியே வெளிய வந்தா பெரீய ஒரு டைனிங் மாரி இருக்கோ ஆ ஓபன் கிட் ஓபன் கிச்சன் மீன்ஸ் அங்க வந்துட்டு இந்த பார்ட்டிஸ்லல்லா மேல ஒக்காந்து சேர்ல ஒக்காந்து சாப்படறது அந்த மாரி குடிக்கறது அந்த மாரி இருக்கு பாரு ஆ பாத்த டப் மாரு அந்த அளவுக்கு ஹைட்டு அது மறஞ்சுதா பேக் சைடுதா சமயல் கட்டு சமையல் இது ஏனா ஏதாது வந்து பே சறது அப்புடி பிளான் பண்ணி பண்ணறது ஏதாது பேசிட்டு சமைக்கலா யாராவது வந்தாங்கனாலு அங்க வந்து இப்ப வந்து கிச் சனுக்கு சொந்தக்காரங்களே வந்தாலு கிச்சனுக்கு உள்ள இது ஆகாத மாரி அங்க நின்னு கை இது பண்ணிட்டு அங்கேயே பேசலா அந்த மாரே
ஓ இப்போ உங்குளுக்கு நீங்க உங்குளுக்கு தோண்லயா என்னன்னா இப்போ ஓபன் கிச்சன் போனனா இப்போ நம்போ எல்லா நேரமு கிளீனா வெச்சுக்க முடியாதுல இப்ப ஒடம்பு செரில அந்த மாரி
அது அப்புடிதா அது அப்புடியே தா கடக்கோ நா இல் நா அப்புடியே இல்லேன்னா இந்த கச கச கசந்தா கடக்கோ நா ரெடியானதுக்கு அப்புறந்தா அதப் ஆமா அதல்லா கண்டுக்கறதே இல்லே ஓப்பன் கிச்சன் மீன்ஸ் ஓபனா இருக்காது க்ளோஸ்டா தா இருக்கோ எப்டி சொல்றது இது அ இப்ப பா இது இதுஅது ஹால்ல வந்து ஒரு பாட்டிஷன் போட்டோ இப் போ உ அந்த கொஞ்சோ இந்த கபோர்டு ஒர்க் பண்ணிருக்கோ மே மின்னாடி வந்து ட்டு எதாவது பொம்ம இந்த மாரி வெச்சுக்கிறதுக்காக ஒரு ஷோகேஷ் ரெடி பண்ணிருக்கோ அ ஓபனாதா இர்ந்துது ஃபஸ்ட்டு இப்பதா ஒரு சிக்ஸ் மந்த்க்கு மின்னாடி தா ரெடி பண்ணோ அப்போ ஓர் த்ரீ இயர்ஸ் ஆச்சு வீடு கட்டி அப்ப வந்துட்டு பண்ண முடியுலே சோ வந்து இப்பதா பண்ண முடிஞ்சுது
செரி செரிங்க நம்ம அடுத்த கால்ல பாக்கலா
சேரி ஓகே
ம் ஹலோ
கட் பண்ண முடியுல
ஆமா
எண்டு கால் குடுக்குற வரவே மாட்டிங்குது
நானு அப்புடிதா பண்ணே சேரி பேசுங்க அதுவே கட் ஆயிட்டு போது
செரி
அதுக்கு கால் வெயிட் பண்றே வா
ஆ செரி ஓகே அப்புறோ என்னா பண்றது கட் பண்